ஹலோ
ஆ சொல்லுங்க்கா கேக்குது நா பேசுறது கேக்குதா ஆ நல்லா இருக்கே ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நலம் நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
உ சாப்டாச்சு
நானே உங்களுக்கு கூப்பிடணும்ட்டு இருந்தே நீங்க கூப்டீங்க
அப்டிங்களா
ஆமா இங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைங்களுக்கு இன்னு தினமு பிரேக் பாஸ்ட்டு லன்ச்சுன்னு செஞ்சு கொடுக்கணு
ஆமா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லா என்ன செஞ்சு குடுப்பீங்க லன்சலா
அதுதா உங்க கிட்ட கேக்கலான்ட்டு பண்ணே பஸ்ட் பண்ணதுயே பண்ண கொழந்தைகளுக்கு போர் அடிச்சிரு ஏதாச்சு கொஞ்சோ வித்தியாசமா கேட்டு பண்ணிக்லா
அப்படிங்களா வித்தியாசமா என் பையனுக்கு நா இடியாப்போ அதிகமாக செஞ்சு குடுப்பே இடியாப்பத்துல அந்த தேங்கா துருவி அதுல கொஞ்சோ நாட்டு சக்கர போட்டு குடுப்பே நல்லா கொண் ஃப்ரெண்டா இருக்கனுன்ட்டு சாப்ட்டுட்டு வருவா
ஓ சேரி இடியாப்பத்துக்கு மா மாவு வந்து கடையில வாங்குவீங்களா
இல்ல இல்ல வீட்லயே நாங்க செஞ்சுக்கிறது அரிசி பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா பச் பச்சரிசியை போய்ட்டு இடியாப்பத்துக்குன்னு நல்லா அலசி காய வச்சிடணு அத ரெண்டு மூணு டைம் அலசி ஆமா வெயில்ல நல்லா காய வச்சிட்ணு காய வச்சிட்டு போய்ட்டு இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நம்ம போய்ட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வரணு சொல்லணு இல்லனா அவுங்க நார்மலா அரச்சு கொடுத்துடுவாங்க இடியாபத்துக்குன்னு சொன்னா நல்லா நைஸா அரச்சு கொடுப்பாங்க அரச்சு கொடுத்து நம்ம நார்மலா செய்ற மாரி செய்ய வேண்டியதுதா
ஓடன் எனக்கு இடியாப்ப செய்ய தெரியாது எப்டி செய்யணும்னு சொல்றீங்களா
அப்டிங்களா அந்த மாவு நம்ம அரச்சிட்டு வந்து வச்சுக்குறோ இல்லையா அத என்ன இப்பஎன்னனா வருத்துக்கணு நல்லா மாவு நீ எவ்ளோ ஆமா வருத்துக்கணு நாங்க என்ன பண்ணுவோ மொத்தமா வருத்து வச்சுப்போ வறுத்து வச்சுட்டு அத கொஞ்சமா என்ன பண்ணுவோ அவிப்போ புல்லா என்ன பண்ணுவோ ரொம்ப போட்டு வறுக்க கூடாது சும்மா லைட்டா சூடு காட்னா போது இல்லைன்னா வறுக்கலனா கூடம பிரச்சன இல்ல உங்களுக்கு ஆனா அவிச்சிரணு அத பெரிய இட்லி குண்டான்ல் வச்சு நாங்க அவிச்சிருவோ அவ்வளோ மாவயும்
ஓ
அவிச்சு எடுத்து வச்சுட்டு அப்டியே நம்ம இடியாப்போம் அந்த இதுல முறுக்கு புழிவோம் இல்லயா இடியாப்போ அச்சு அதுல வச்சு நம்ம இட்லி சுடுற மாரி அல்ல ஒரு ஆவி காட்டுனா போதும் இட்லி வேகுற மாரிலா வேகக்கூடாது அப்டியேந்த ஒ ஒரு அஞ்சு நிமிஷோ இருந்தா போதும் அஞ்சு நிமிஷோ கூட தேவல்ல ஆமா வெந்துரும்
ஓ
உப்பு நாங்க அதுலே போட்டு அரச்சிப்போம் அதனால உப்பு போட மாட்டோ ம் ஆமா உப்பு போட்டுப்போ
சேவி செரிங்க
போட்டுட்டு செஞ்சா போதும் நல்லாருக்கும் சூப்பராருக்கும் அதுவும் இந்த தேங்கா பாலு அதுல தேங்கா பால் தேங்கா அரக்கிறப்ப கொஞ்சோ ஒரு ஏலக்கா வச்சு அரச்சு தேங்கா பாலு வச்சு குடுத்தா வீட்ல எல்லா விரும்பி சாப்டுவாங்க
ஓ செரி செரிங்க கொழந்தைங்க நூடுல்ஸயே கேட்டுட்டு இரு க்காங்களா அதுக்கு இந்த மாதிரி பண்ணி குடுத்தா இது சாப்ட்டுக்குவாங்க எனக்கு எப்டி செய்யணு தெரியலையா சரி இந்த மாதிரி கேட்டானா நம்ம இப்பண்ணி குடுக்கலல்ல நம்ம ஸ் கூல் ஆரம்பிக்கும் போது
ஆ கண்டிப்பா இதுவும் ஹெல்தி இல்லையா தேங்கா பாலன்றது வயிறு புண்ணு ஆத்தும் நல்லாருக்கும் எல்லா த்துக்குமே நல்லது நாட்டு சக்கர கொஞ்சோ வாங்கி வச்சுக்கோங்க
ஆமா நா கொயந்தைக்கு நாட்டு சக்கரதான் குடுக்குறேங்க ஆமா ஆனா நான் மட்ரும் நல்லா சுகர் போட்டு
எனக்கும் சுகர்னா ரொம்ப புடிக்கும் ச ஸ்வீட் னாவே எனக்கு நா விரும்பி சாப்டுவே
ஆமா ஆமா ஸ்வீட் கண்ட்ரோல் பண்ணுனு நெனக்கிறே ஆனா பண்ணவே மாட் முடியல
அதுவும் ஏ என்ன அப்டி ஸ்வீட் சாப்பிடுறேன்னு கேப்பாங்க எப்டி உன்னாலா சாப்ட முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவே நானு ஸ்வீட் இல்லாத ஆமா தி இப்போ கூட மாமா ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டு போனாரு ஸ்வீட்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேனு
சேரி சேரி
உம் அந்த மாதிரி கொழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லாருக்கும்
ஆமா ஆமா அதான் செய்யணுங்க அதான் கேக்கலாம் நெனச்சுட்டேருந்தே எப்டி செய்யணும்னு தெரியாதா எனக்கு
ம்
உம் சரி அப்ப நா கொஞ்சோ வீட்ல அரக்கெ முடியாதுங்களா
வீட்லல்லா அது பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நைஸா வராது
நம் மிக்ஸுல வராதுனீங்க
ஆஹான் மிக்ஸில சான்ஸே இல்ல வராது
ஓ
மிக்ஸிலெல்லா வராது அது கடயில தா அது மிஷின்ல இந்த அரிசி நெல்லுலா அரைப்பாங்க பாருங்க அந்த மாரி கடையில குடுத் து இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சு குடுங்கன்னா அரைச்சு குடுப்பாங்க அது ரொம்ப நைஸ்சா இருக்கணு அப்டி இருந்தாதா உங்களுக்கு இடியாப்போ வரு இல்லன்னா வராது ம் கடையில ஆ கெடைக்கு கெடைக்கு கடைலல்லா இருக்கு இருந்தாலு அது அந்த அளவுக்கு க்கு பேக்கிங் சோடா போடுவாங்க நல்லா இருக்கணுன்றதால அதுக்காக சொல்ல வர்றே இது ஒண்ணு பிரச்சனல்ல அப்டியே பச்சை அரிசிய அலசி காய வச்சி நல்லா அலசிக்கோங்க அதுக்கு திட்டமா கொஞ்சோ உப்பு போட்டு அப்டியே கடையில குடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சிருங்க
நீ உப்பு போடுன்னும் போதுதா கரெக்டா நெனைச்சி போடுவெனா என்னன்னு தெரியல
அப்டி இல்லனாலு பிரச்சனை இல்ல மாவு நீங்க பெசயிறீங்க இல்லையா இடியாப்பத்துக்கு அப் உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுக்கங்க ஒன்னா அது ஆ அதெல்லா ஒண்ணு பிரச்சனை இல்ல
சேரி சேரிங்க
அந்த மாரி பண்ணி குடுங்க கடையில கண்டிப்பா பாருங்க நல்லது இது பசங்களுக்கு ஏ பையனுக்கு அடிக்கடி குடுப்பே நல்லா அவனே சாப்டுவா இப்ப லீவ் டைம்ல தேங்காய் பால் நெறையா ஊத்தி குடுப்பே
ஓ
தேங்காய் பால் இல்லனா பசும்பாலு பசும்பால காய்ச்சி வச் சிட்டு குடுக்கறது பசும் பாலு ஆ தயிர் எங்க வீட்ல மாடு இருக்கு அதுவு இப்பதா கண்ணு போட்டுச்சி ஒரு ஒன் மன்ந்த் ஆகுது
சேரி சேரிங்க மாடு இருந்தா பாலுக்கு சொல்லவே வேண்
ஆமா நெய்யி அம்மா அந்த மோரு கடைவாங்க மோரு கடைஞ்சி அதுல வெண்ணை எடுத்து குடுப்பாங்க அந்த வெண்ணயை உருக் கி நெய்யாக்கி ஒரு பாட்டல்ல ஊத்தி வச்சுப்பே
ஓ பியூர் நெய்
ஆமா கண்டி அது அவ்ளவு ஸ்மெல் செம்மையா இருக்கு குட் ஸ்மெல் வரு ஆ அது எதுக்கெடுத்தாலு தம்பிக்கி அதுல எதா சாம்பார் சாதமா இருந்தாலு எந்த சாதமா இருந்தாலு கொஞ்ச கொஞ்சமா நெய் ஊத்தி குடுத்துருவே சாப்டுவாங்க நல்லா
சேரி சேரிங்க நல்லா ஹெல்த்தியா குடுத்துட்டு இருக்கீங்க உங்க மாதிரிதா நானு பண்ணனு
கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு பாத்தோன்னா எல்லா சிக்கன்னு மட்டன் இந்த மாரிதா கறி ஐட்டந்தா எல்லா சாப்ட்டுட்டு இருக்காங்க
ஸ்கூல்லல்லா இந்த மாதிரி அலோவ் பண்றது இல்லங்க
இந்த மாரி இல்ல ஸ்கூல்ல இல்ல ஆ நா வீட்ல சொல்றே ம் எங்க இப்ப எல்லா நம்ம
இட்லி இதெல்லா சாப்ட்டுக்கிறாங்க ஸ்கூலுக்கு நல்ல ஹெல்தியானது குடுத் குடுத்தனுப்பனு இல்லைங்களா அதுக் குதா என்ன பண்ண ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தூக்கமே வரமாட்டேங்கிது என்ன செய்ய இன்னு என்ன பண்ணணு ஃபர்ஸ்ட்டே இவுங்கள அனுப்புற மட்டு
இப்பயே வந்து எல்லாத்தையு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதா நாளைக்கி இது செய்யணு அது போகணு அப்டின்னு தூக்கமே வராது இதுக்கப்றோ
ஆமாமா ஆமா காலேல எந்திரிச்சி இவுங்களுக்கு பிரேக் ஃபாஸ்ட் செஞ்சி மதிய லன்ச் செஞ் செஞ்சு இவங்கள அனுப்பி சாப்பிட வச்சு அனுப்பி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்நாக்ஸ் எப்டி நீங்க கடைல வாங்கிருவீங்களா இல்ல செய்வீங்களா வீட்ல
இல்ல இந்த ஸ்நாக்ஸ்ன் பாத்தோனா இந்த வீட்ல வத்தல் போடுவாங்க பத்தீங்களா வத்தல்ன்றது என் பையன் நல்லா சாப்டுவான் நட்ஸ் ஐட்டம் அதிகமா குடுத்தான்னுப்புவ பழம் ஆ பழம் குடுத்தனுப்பவ மத்தபடி இந்த அந்த இது கடல உருண்ட அதல்லாம் வீட்லயே அம்மா செஞ்சு அம்மா செய்வாங்க அந்த கடல உருண்டல்லா வீட்லயே அது மல்லாட்டல்லாம் வேர்க்கடல்லா எங்க கொல்லைல போட்டிருக்காங்க அத இது பண்ணி வறுத்து மல்லாட்ட உருண்ட புடிச்சு வச்சுருவாங்க எள்ளு உருண்ட இங்கல்லாம் எங்க சைடு கிராமம் இல்லயா எள்ளுல்லா இப்போதா அறுத்தாங்க அறுத்து கிறுத்து எடுத்து ஒரு மூட்ட வச்சிருக்கோ அது கொஞ்சமா எண்ண ஆடிப்போம் எண்ண ஒரு பத்து லிட்ரு ஆடி வச்ருப்போம் வச்சுக்கிட்டு பா பாக்கி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாரி அம்மா செஞ்சு குடுத்துடுவாங்க
செரி செரிங்க
ம் இந்த மாரி இந்த முறுக் முறுக்கு சுட்றது கொழந்த அழுவுறாங்க போல
ஆ
தேங்க் யூ
நீங்களே முறுக் சுடுவீங்களா
ஆ நா செய்ய மாட்டேப்பா பா்த்தனா அம்மா செய்வாங்க முறுக்கு அந்த புளிறது இந்த மாரிலாம் எனக்கு வராது ஆ ஆ அதல்லா அம்மா தா செய்வாங்க இப்ப அக்கா கூட கொஞ்சோ பத்து நாள் இங்க வந்தாங்க வந்து இருந்துட்டு களம்பிட்டாங்க ஒசூர் சைடு கெளம்புந்தும் இப்ப முறுக்கு அதிர்சோம் இந்த மல்லாட்ட உருண்ட எள்ளு உருண்ட அப்றோ கொஞ்ச அம்மா வத்தல் போட்டு வச்சுருந்தாங்க
என்ன வத்தலுங்க
அந்த அரிசி வத்தல் தா பச்சரிசி வத்தலு அந்த பச்சரிசிய பச்சரிசிய ஆ பச்சரிசி வந்து கடைல அரச்சிட்டு வந்துருனுப்பா கொஞ்சம் நொர நொரப்பா அரச்சிட்டு வந்துரணும்
செரிங்க
அத நல்லா அலசிட்ணும் அலசி நொர நொரப்பா அரச்சிட்டு வந்து வச்சு ஆ தண்ணி ஆ தண்ணிய நல்லா கொதிக்க வுட்டு அந்த மாவ கொட்டிடுவாங்க கொட்டி அதுல பாத் பத்தன்னா பச்ச மொளகா அரச்சி போடுவாங்க பச்ச மொளகா பெருங்காயம் அப்பறோ கொஞ்சமா கருவேப்ல ம் அப்பறம் பெருஞ்சீரகம் அந்த நர்சீரகம்பாங்க பாரு அது இதல்லாம் போட்டு அதுல கிண்டுவாங்க காரத்துக்கு எல்லா ஏத்த மாரி கொஞ்ச மெளகும் இடிச்சு போட்டுப்பாங்க எங்க அம்மா
ஓ
அதல்லாம் போட்டு கிண்டி வெயில்ல ஒரு வேட்டிய நல்லா அலசிட்டு அதுல ஊத்துவாங்க ரவுண்ட் ஷேப்ல
அ
அத ஊத்தி காய வச்சு எடுக்கறது எடுத்து நல்லா இருக்கும் ஆ வீட்லயேப்ப வீடலயே மேக்சிமம் ஃபுல்லா வீட்ல தா அதிகமா கடையில வாங்கறதே இல்ல
ஓ சரி சரி அப்ப நல்ல பொருளா குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க
ஆமாப்பா கண்டிப்பா எங்கயாவது வெளில போனா மட்டு தா ஏதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்ட இந்த மாதிரி வெளியில போனா கல்லா
ஓ
மத்தபடி எல்லா வீட்லயே அம்மா ரெடி பண்ணிடுவாங்க நாங்க பண்றோமா அம்மா நாங்க பண்றமோ இல்லயோ அந்த மாரி மொளகாத்தூளு வீட்லயே அரச்சிக்கிறது எல்லா பொருளு வாங்கிட்டு வந்து வீட்லயே அரைக்கனு இன்னொன்னு பாத்தோம்னா வீட்லயே நம்ப அரச்சு எடுத்துட்டு வந்தாலு அத அம்மா சலிப்பாங்க அந்த மிளகாத்தூள்ள
ஓ
சலிச்சோனா ஒரே ஒரு நாள் தா அதுல இரும்பு துகள் ஒண்ணு கடந்தது அதுலேந்து அம்மா சலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஒரு நாள் வேணா அந்த மாரி அரைக்கிறத சளிச்சு பாருங்களா அதுல சின்ன சின்ன குச்சி இரும்பு தூள் நெறைய வருது அதுல நம்ம அரைக்கிறது இல்லாம இந்த மாதிரி நெறையா வருது
நா இந்த மாதிரி இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லங்களே
இல்ல இல்ல வருது நெறையா அந்த இரும்பு துகள் வருது அந்த அரை புது மிஷின்னா இருந்தா ஒன்னு பிரச்சன இல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்றது மிஷின்லா வந்து பாத்தோன்னா அதுல இரும்பு துகள் கொட்டுது
ஓ அப்ப இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா சளிச்சுதா யூஸ் பண்ணணு
அப்பா ஆனா சளிக்க முடியாது அது மூக்குல ஏறும் தும்பல் வரு எரியு அதல்லா அப்பற என்ன பண்றது அம்மா மூக்குல ஏதாவது மாஸ்க் போட்டு ஃபுல்லா சழிச்சருவாங்க சளிச்சுதா எல்லாருக்குமே இது பண்றது எங்க வீட்டல மூணு பொண்ணுங்க பெரிய அக்காவுக்கு எனக்கு இன்னொரு அக்காவுக்கும் எல்லாருக்கும் ரெடி பண்ணி தனித்தனியா கட்டி வச்சிடுவாங்க
ஓ சரி சரிங்க
நீங்க இதுக்கப்பற அந்த மாதிரிலா இருந்ததுன்னா சளிச்சு யூஸ் பண்ணுங்க ஓகேப்பா நம்ம நெக்ஸ்ட்டு காலர்ல பாப்போமா இப்டி பேசுறதுல நம்மளுக்கு டைம் போனதே தெர்ல நெக்ஸ்ட்டு காலர்ல பாப்போ ஓகேப்பா ஆ ஓகே